உம்
கேக்குதா
ஹலோ
ம் கேக்குது
ம் எனக்கு கேக்குதுங்க
ஒனக்கு மொத் இந்த வாட்டி பாரே மொத்த பாய்ண்ட்சூ இந்த ஒரு ஐடிக்கே வரும் ஒனக்கு
மொத்தோ
பாயிண்ட்டு
ஓ உம் என்னங்க பண்றிங்க
நான் தா சொன்னன்னே காலு அமிக்கிவுட்னேக்கா
ஓ கால் அமிக்கிறீங்களா ஒங்ககிட்டோ சொல்லணுங்க நேத்துலா நாங்க நான் வந்து செரி தீம்ஸ்க்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு நானே லேட்டா தா எழ்ந்தே எனக்கு நீங்க போயிட்டீங்கல்ல கால் கட் பண்ட்டு அப்புறோ எனக்கு தூக்கமே வரல எனக்கு அப்டியே ஒரு மாரி இருந்தன
படிக்காமலே
ஆ செரி நா என்ன பண்ணே அப்டியே ஒரு மாரி இருந்துச்சா சேரின்னு சொல்ட்டு ரீல்ஸ் அடுச்சு தள்ளலாம்னு சொல்லிட்டு ரீல்ஸ் தள்ளியிருந்தே அப்புறோ டைமே ஆயிடுச்சு ஆ ரெடி ஆயிட்டு கெளம்புறே இ ஈவ் கிரௌண்க்கு கால் பண்ணி சொல்லிட்டே கெளம்ப போறேன்னு அப்புறோ வந்து நம்ம ரோஸ் இருக்காங்கல்ல வன்ட்டாங்க அதிசயோ அவ வந்து கெளம்பறன்னு சொன்ன வெளிய எங்கியோ ஏய் நானு வரேன்னு சொல்ட்டு வரேன்ஸ் அ வரேன் சொல் என்கிட்ட சொன்னா செரி ஓகே வா வாடின்னு சொல்லிட்டு நானு வந்து அவ கூட கெளம்பி போயிட்ட போம்போது வழியிலே சண்ட அவளுக்கோ அந்த ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல ஆ சண் அந்த காலேஜு சர்ச்சுல அது சர்ச்சு தா சர்ச்சு வந்து மார்னிங்ல சண்ட போட்டுச்சு அது
ஆ ஓகே
ஆ இது ஆ காலேஜு சண்ட போட்டுனுக்குது ரெண்டு பேருக்கு ஆ போட்டுக்குனு போயிட்டே நாங்கள்ளா ஒடனே என்கிட்ட ஃபோனை குடுக்க சொன்னாங்க அவுங்க அவுங்க ஃப்ரெண்டு காலேஜ் ஃப்ரெண்டு கால் ஆ நா வந்து பேசுறே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொன்னனா ஒடனே இது மாரி வி ஆர் போலாமா நம்ப சொல்ட்டு கேட்டாங்க அப்டியா இல்லங்க எனக்கு நறையா வேலை இருக்குன்னு சொல்ட்டு சொன்னே டீன்ஸ் எல்லா போணு நா அதா டீன்ஸ் எல்லா போணு என்னாலல்லா ஒருக்கப் வர முடியாதுன்னு சொல்ட்டு சொன்னே இத் இது கொட பண்ண மாட்டீங்ளா தங்கச்சிக்காக்ன் சொல்ட்டு சொன்னாங்ளா ஆ மேபி பாக்லா டீன்ஸ்க் அப்புறோன் சொல்ட்டு சொன்ன சொல்ட்டு நா பட்னு வெச்ட்ட ஒன்னே நா இன்னா பண்ண இவ அ இது வந்து ரோஸ்க்கு தெரியாது நா இன்னா பண்ணா அவகிட்ட கேட்டுந்த என்னாடி நா ஆ நீ வந்து டீன்ஸ் சட்டப் அட்டன் பண்ண போறியா இல்லியான் கேட்ட இல்ல நா அட்டன் பண்ண போறே நாக் அப்றோ நா அதுக்கப்றமா பார்க் போய்டுவ அப்டி சொன்னா நீ எதுக்கு இப்ப போற நீ என்னா ஒனக்கன்ன பைத்தியம் புட்ச்சிச்சான்லா கேட்டுந்த இல்ல நா போ போற நா போ போற எனக்கு தனியா இருப்ப நா யாருகு என் யாரு வேணா அப்டில்லா சொல்லிருந்தா பைத்தியம் மாரி பேசாத ஓ ஓசுனு சொல்லிட்டு நா சொல்லிருந்தே அப்ற டீன்ஸ் அட்டன் பண்ணி முடிச்சோனே குத்ச்சுகுனே இந்தளா நா என்னா பண்ண க்ரௌன் கிட்ட வந்து நீங்க இருங்க நா போயிட்டு வரன் சொல்ட்டு களம்புன கீழ பொய்ட்டு செருப்பு போட்ற கரட்டா வாசல்ல நின்னுங்குறாங்க அந்த காலேஜ் ஃப்ரெண்டு அவுங்ளோட ஃப்ரெண்டு ஒன்னொத்தருங்ளு எனக்க பாத்தோனே பாத்து மொறைச்ச அக்கப்றோ இன்னா பண்ண அ அவளே சொல்ட்டா இவகிட்ட ஒன்னே நீங்க நீ என்ன கோத்து உற்றா நீங்கதா சொன்னீங்கன்னு அப்புற இன்னா பண்ணா ரோஸ் வந்து சேரி நீ போன் சொல்ட்டு சொன்னாலா ஒன்னே இவ இன்னா பண்ணா அவ்ங்கோ காலேஜ் ஃப்ரெண்ட் வந்து நீங்ளு வாங்கன் சொல்ட்டு சொன்னாலா இதுங்க இதுங்க ரெண்டு மாறி மாறி சொன்ன நாதா கூப்புறல்ல நீதா நீ என்னா மெரட்றன்னு சொல்ட்டு மாரி சேரி இப்ப என்ன நா வரணுமா சே வர்ற அமைதியா இருங்க ரெண்டு பேரு சொல்ட்டு சொன்ன அப்புறோ நாங்க ரெண்டு பேரு ஆட்டோ ஃபுக் பண்ணி போனோ பொய்ட்டு ஒரே சண்ட பேசினே இக்துங்க அதுங்கூட ஒரு ஃப்ரெண்டு வந்துதுன் சொன்னன்த காலேஜ் ஃப்ரெண்டு கூட
ம்
அந்த ஃப்ரெண்டு் வந்து கொஞ்ச நல்லதா பேஸ்னாங்க அவுங்க வந்து லா பச்சிர்க்காங்க இப்பதா தேர் இயரா சொல்ட்டு சொல்லிருந்தாங்க அவுங்கிட்ட கேட்டுந்த எப்டி இருக்கு காலேஜ்லா அ கடைக்குமா சீட் எல்லான் கேட்ட அவுங்க சொன்னாங்க கஸ்ட்டோந்தா ஆனா வந்து பிரைவேட்லனா கொஞ்ச பரவால கேர்மட்ல கடக்கற்து கஸ்ட்டங்கான் சொல்ட்டு சொல்லிர்ந்தாங்க ஏங்கிட்ட எனக்கு அப்புடே மனசே ஓடஞ்சிருச்சி இருந்தாலு பரவால்ல ட்ரை பண்ணுவோ சொல்ட்டு நா அமைதியாந்துட்ட ம் அவ் எவ்ளோ தெரிமா
அதா அவங்க வரிக்கு என்ன யூஸ் பண்ணிக்கோங்கன்றார்ல அவ்ளோதா அவ்ர வச்சு பண்ணு பாரு
ஆனா ரெக்கமன்டேஷன் கடையாது
எல் எல் பிக் கடையாத்
லா காலேஜ் கடயாது ரெக்கமண்டேஷன் கடையாது நா ரெக்கமண்டேஷன் இருந்தா எப்யோ பேயிட்ருப்பனே எல் எல் பிக்கு ரெக்கமண்டேஷன் கெடையாது ஐகோட் ஜட்ஜே ரெக்கமெண்ட் பண்ணாலு எடுத்துக்க மாட்டானுங்க அன்னது ஆ அதுதா ஆனு பிரைவேட்ல எவ்ள தெரிமா எத்துப்பாங்க பிரைவேட்ல ஒரு செமஸ்டருக்கு ஒன் லாக் ட்வெண்ட்டி தௌசண்ட்
சாவு ஆறு மாசத்துக்கு ஆறு மாசத்துக்கு சார் வீட்டுக் குடுக்காம இருவதாயிரோ இருவதாயிரோ சம்பளம் வாங்கி நீ செலவு பண்ணாம வெச்சுக்கோ ஒரு லட்சோ ஒரு லட்சத்தி இருபதாய்ரோ ஆறு சம ஒரு செமஸ்டர் பேப்பர் அப்ப நீ மாசம் முப்பதாயிர்வா சம்பாரிக்ணு
முப்பதாயிரோ சம்பாரிச்தாகா இதுக்கு வெச்சுட்டு நா இது
வீட்டுக் பத்தாயிரோ குடுக்க முடியு உன்னோட செலவு பாக்க முடியு
ஆஹ்
வீட்டுக் அஞ்சாயிரோ குடுத்துட்டு உனக்கு அஞ்சாயிரமாச்சு வெச்சிக்க முடியு பத்தாயிரோ
எனக்கா மனசே
நானே நா வேற செகண்ட் டிகிரி எங்க தெர்மா போலான் இருக்க இப்ப நம்பா போறோல்ல
ஆ
ஜாப் சார்க்கு போறோல்ல
ஆம்மா ஆம்மா
போல்லான்ட்டு இருக்க
என்ன போல்லான்னு இருக்க கோர்ஸ்
கோர்ஸ் எம் காம் எ ம் ஏ மாரிச்சின கம்மியா குடுத்
எம் பி ஏ னா ஒரு வருஷத்துக்கு எப்டிந்தாலு ஆயிடுமே
டூ டூ இயர்ஸ்க்கு
ஆமா டூ
தேங்ஸ்
எனக் தெரிஞ்சி ம் வருவாங்கதா தெரியலப்பா பருப்பாணோ தா நெனைக்ற
கரஸ்ல மேடம் அப்டிதா ரெகுலர் எவ்ளோ தெரிமா
ம் ஐயோ ரெகுலர் ஆவுமே
நாப்பத்தஞ்சு லட்சோ ரெண்டு வருசத்துக்கு
என்னது உள்ள போற்துகே காலேஜ்ல அஞ்சர லட்சோ ஆறு லட்சோ கிட்ட குத்துடு சேந்துக்றாங்க
உங் உங்க காலேஜ்ல உங்க எங் காலேஜ்ல டுவெண்டி பைவ்யோ என்னமோ சொன்னாங்க டூ இயர்ஸ் டுவெண்டி லேக்ஸ் சொன்னாங்க
ஏ எ ஃப்ரெண்டு டி ஏ கூட படிச்சவ டி எ எ காலேஜல தா எம் பி ஏ போட் ட்ருக்கா நா கேக்குற எவ்ளோ டா ஆச்சின் கேட்டனா ஏ எனக் அஞ்சர ஆயிச்சி ஆறுக்குள்ள சொல்ட்டு சொன்னா எப்துக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு டொனேஷன் சீட்டுக்கு
அய்யோ
எனக்கா செரிபா செரிபா அப்டி சொல்ட்டு அம்தியா வண்ட நா பாட்டுக்ணு
சந்தோஷோ போ
ம் என்னது அவ்ளோ விக்கிது எம் ‌பி ஏ‌ ஆனா வந்து இப்ப என்னன்னா இன்ஜினியரிங் போ சொல்றாங்க
யார உண்ணியா
சத்யமா சொல்ற இப்போலா எம் பி ஏ கூட காத்துல பரந்துனுகுது ஓ எப்போ ஓடி போ போது தெர்ல இப்ப அதுக்கல்லா எனக் உண்ணு கொஞ்ச நாள் எம் பி‌ ஏ‌ கூட வேலி எறங்கிடு வேல்யூ
அதுதா நா இப்ப சொன்னா நம்ப மாட்றாங்க எம் வேல காச்சு எம் பி ஏக்கு இப்ப க இது இல்ல அப்டின் சொல்ற டிமேண்ட் இல்லன்ற நம்ப மாட்றாங்க
ஆ டிமேண்ட்லா இல்ல ஆ இப் இன்ஜினியரிங் தா இன்ஜினியர்ன்னா வேஸ்ட்டாக் வந்தது வேல கெடைக்காம வேலையில்லா பட்ட தாரிலா படோ எத்துந்தானுங்க ஆ இப்ப நான்னா அது உக்காந்துன்குது ஐல நம்போ நம்போ வந்து
ஏனா ஏய் ஏனா இன்ஜினிரிங்ல இப்ப ஏ ஐ வந்துச்சு
ஆ ஆ
இன்ஜினிரிங்ல இப்ப ஏ ஐ இருக்கு சிவில் மட்டு ஃபஸ்ட் சிவில் மட்டும் தான் இருந்துச்சு பில்டிங் கட்டுறவங்க இப்போ இன்ஜினியரிங்லே இப்போ இது தாய் ஜபர் இருக்குல
ஆமா
ஆ அம்மா அம்மா பையனே என் என்ன படிக்கிறான் ஏ ஐ இதான் படிக்கிறான்
ஏய் ஆமா ஃபஸ்ட் வந்து ஏ ஜ கிடையாது ஏ இ கிடையாம அது டெக்னிக்கல் அதுக்கப்பறோ வந்து பின்னாடி டேட்டா இருக் சாஃப்ட்வர் இது கிளியர் பண்றது அப்பல்லாம் கோடிங் தான் இருந்தது
இப்போ ஏய் வந்துச்சு அதனால இப்ப அதுக்கு செம பெனிஃபிட்டு் அதனாலதான் இப்ப சொன்னாங்க தெரியுமா ஐ டி அக்கா சொன்னாங்களே எக்ஸரக்கா ஐ ஏன் ஐ டி ல இப்ப எதுவும் பர்மனன்ட் இல்ல ஏன் இப்ப ஐ டில இருக்கவங்களல்லா நான் ஐ டிக்கு வராங்கன்னு உங்களுக்கு தெரியுான்னு கேட்டாங்க பாரு அந்த ஏ ஐ இன்ஜினியரிங் அதா ஏ ஐ இப்ப அதனால தான் இப்ப அவங்கல்லாம் இறங்கறதுனாலதான் இப்ப ஐ டிக்கு வேல்யூ இல்ல
ம் ம்
நம்ப சேஃப்தப்பா அக்கௌண்ட்ஸ் சேத்துட்டு
அம்மா அம்மா திரும்ப எனக்கு வேல வந்த மேர் தான் நெனைக்கிறேன் இது
ஆ
அவுட்ஸ்
புரில
ஓட்ஸ் திரும்ப வந்துரும் தான் நினைக்கிறேன் ஏ ஜ ல ஏ ஐ ல இன்னும் கோலறுவ இப்ப வந்து டேட்டா இருக்குல்ல இன்டர்நெட்
ஆ
அதோட சர்க்கயூட் இருக்குல வயர் அது கடல் அதி கடல் அடியில தானே இருக்கு அதுல ஒரு சில டேமேஜஸ்ல்லாம் வருதா
சேரி இரு இரு கன்டிநியூ பண்ற விடு
ஓகே பாய்
செவன் எய்ட் நைன் ஜரோ பாய்